ஆஹ் வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா தோழி ஆஹ் நல்லா இருக்க தோழி நீங்க
அஹ்ரியனு போச்சாங்க ஆஹ் டி இருக்கீங்க
நல்லா இருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்டிங்களா தோழி ஆஹ் சாப்பிட்டோ தோழி வீட்டுல எல்லாரு நலமா
ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க
சொல்லுங்க தோழி என்ன தோழி இரவு உணவுனு நல்லாருக் கோ தோழி இரவு என்ன தோழி உண்ணீர்கள்
ஓ சும்மா இல்லங்க ஃபோன் பாத்துட்டு செரி பாப்பா தூங்கிட்டா
சரிங்க தோழி இரவு என்ன தோழி சாப்டீங்க
ஆ தோசங்க
சரி நானும் தோச சர்த்த தோழி
எல்லாரு அப்படிதாங்க
மா இட்லி தோஸ் ச இப்டியே தா துடி ஓடி வேற வழி இல்ல ஆமா வேற எங்க வீட்டுல உனக் நாலு பேர் தோழி
யார் யாரெல்லாங்க
ஆஹ் அம்மா அப்பா
ஓகே ஓகேங்க ஓகேங்க பையன் என்ன பண்றா
எனக்கு பைய ஃபஸ்ட் ஸ்டாண்டடு போற அப்புற தோழி
ஓகே ஓகேங்க தூங்கிட்டாங்ளா
பெருயவ மூழிச்சிட்டு தா இருக்காப்ல அஹ் ஆமா தூங்கல என் நோ இருக்குது அப்டி இப்டின்னு சொல்லிட்டு முழ்சுட்ருக்காப்புல
ஓ ஓகே ஓகே அஹ் உங்க ஊர்ல மழையா
இல்லத்தோழி மழையெல்லாம் இல்லத்தோழி வெயில் குளி தி எடுக்குது தாங்க முடியல
இங்க அப்டியே கொஞ்ச எங்ளுக்கு லை ட்டா உ மழ தூறுது
பரவால்ல தோழி அப் அப்டியாது இருக்கட்டுமே கொஞ்ச கூலிங்கா இங்க அதெல்லா இல்ல தோழி ரொம்ப இதா தான் இருக்கு தோழி ஆ சொல்லுங்க தோழி அப் இப்ப எங்யாது பயணம் மேற்கொண்டீர்களா தோழி விடுமுறை நாட் கல்லா
போகலங்க ஆ இப்ப போகல இதுக்கு முன்னாடி போய் இருந்தோ தீம் பார்க் அந்த மாரி இடத் துக் போனோ டெம்பிள் போனோ தீம் பார்க்லா நல்லா இருந்துச்சுங்க குட் டீசலுக்கெல்லா பாத்தீங்ன்னா நல்லா விளையாண்டு ஜாலியா அவுங்க என்ஜாய் பண்ற மாரி இருக் கு நம்மளுக்குமே கொஞ்சோ நல்லாத இருக்கு என்ன தீம் பார்க் க இந்த டைம்மு அதாவது இந்த வே சம்மர் டைம் போனா ரொம்ப ரெஸ்
உம் கரெக்ட் தோழி கரெக்ட் தோழி
கொஞ்சோ இதா இருந்துச் சு அப்புறோ அப்டியே தண்ணில இறங்கனதுக்கு அப்புறோ நார்மல் ஆயிருச்சு அப்புறோ அப்டியே அவங்கள்ளா ஜாலியா விளையாண்டாங் க பிரண்ட்ஸ் கூட தா போயிருந்தோ அது அப்டியே ஃபேமிலியா போய் ஜாலியா எல்லா ரைடும் போனோ போயிட்டு அப்டியே ஜாலியா நைட் தா வீட்டுக்கு வந்தங்க எல்லா டின்னர் எல்லா முடிச்சுட்டு
ம்ம் உம்
இவுங்களு அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு நல்லா ஜாலியா விளையாண்டாங்க சேரி நம்ம எங்க போறோ எங்கயாது கூட்டும் நீங்க எங்க போனீங்க
நாங்க எங்கேயு போல தோழி பையனுக்கு உடம்பு முடியாததுனால மருத்துவரும் வீடும் மரு வீடுனு இப்டியே அழ டு முடிஞ்சுட்டு தோழி இந்த முறையு சளி தொந்தரவு தா தோழி சளி ஜொரோம் ச் ஆ நுரையீரல்ல சளி ஃபுல்லா கட்டிகிச்சு அதுக்கு ம் ச் ஆஹ் ட்ரீட்மெண்ட் போனதே கரெக்டா இருந்தது தோழி
ஓகே இ சம்மர் டைம் கூடவா
ஆ ஆமா தோழி இப்பதா ஒரு இப்போ லாஸ் முத்து இருந்ததுன் சொல்லிட் சரி பண்ணே ஆஹ் இப்ப பாத்தீங்ன்னா திரும்பியும் ஒரு பத்து ஆமாம் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி திரும்பி ரொம்ப ஜொரம் ஜொரம் விடவே இல்ல அந்தளவுக்கு எனக்கு மொத நாள் போன டாக்டர் டப்பயந்துட்டு திரும்ப மறுநாள்ல திருப்பி தந்ததற்கு அஞ்சு நாள் இருக்கு மோதிட்டாங்க வைரல் ஃபீவர் பாத்தா தொண்ட புல்லா புண்ணாயி தாவ க்கு அப்பியு எனக்கு இல்ல தோழி இல்ல தோழி எதும் சா பில்ல வீட்டுல் உள்ள உருக்கறது தா மட்டுந் தா வெளில அந்தள க வாங்கி குடுக் ட்னதுல்ல அப்டியு மனசு கேக்காம வேற ஒரு டா மருத்துவர்ட்ட காமிச்சாக்கா இது மொதல்ல இந்த வைரஸ் வந்து தொண்டைய அஃபெக்ட் பண்ணி அப்பறந்தா ஃபீவர் வரு அப்டின் அவர் ச அப்பியு எனக்கு திருப்தி இல்லாம அ நானு சென்னை அழை வச்சுட்டு கொடுங்காண்டு போய் காமிச்சு சரி பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்கேன் தோழி அதனால நா வெளிலியே விட்றதில்ல தோழி
சரி பாத்து வைங்க என்ன உங்களுக்கு இனி ஜூன் நாள் தான ஸ்கூலு
ஆம ஆமா தோழி இங்கே வந்து ஒரு வாரம் ஒரு வாரம் கூட இல்ல தோழி ஆமா ஆமா ஐயோ தாது பண்ணிட்டு தா தோழி இரு பாப்ள காலைல தூங்கி எந் ச அவ்லாதா நம் பின்னாடி ஃபோடிகிட்டேதா இரு க்கணு
அ இனி படிக்க வெக்கறக்குள்ள இனி அதுக்கு ஓடணு நீங்க எப்டி நீங்ளே சொல்லி குடுத்துருவீ
அ இல்ல தோழி நானே தா சொல்லி குடுத்துருவே தோழி ஆஹ் இன்னும் பெரிய பிள்ளை ஆகலில்ல அதுனால பிரச்சன இல்ல நானே சொல்லி குடுத்துருவே தோழி ம் யூஸா ஸாண்டர்ட் போயிருக்காப்பள தோழி உம்
எனக்கு பாப்பா பாப்பாங்க தேர்டு ஸ்டாண்டர்டு இப்பனா ஆமா ஆமாங்க நாங்க டியூஷன் தாங்க நாங்க டியூஷன் தான் இங்க நாங்க ஜாயின் ஃபேமிலி
ஓ செரிங்க செரிங்க
திட்டுனா ஏதாவது மிரட்டனா உடனே வீட்ல எல்லாம் பொங்கி எழுந்துருவாங்க அஹ் சோ அதனால அவள டியூஷன்லயே விட்டுட்டோம் அப்பறம் ஹிந்தி எனக்கு தெரியாது
ஆமா தோழி அதுக்கு கூட நான் என்னமே வைக்கணும்னு சொல்லி பள்ளி ஆ வரட்டும் ஆமா
வீட்ல ஹோம் ஒர்க் பண்ண மாட்டா சோ அதனால அ ஒரே இடத்துல எல்லாமே ஹிந்தி போயிட்டு ஹிந்தியதா ஹோம் ஒர்க் இருந்தா பண்ணிட்டு அப்டியே வீட்டு பாடத்த தி முடுச்சுட்
செரிங்க தோழி செரிங்க தோழி பரவால்ல நமக்கும் கொஞ்ச இதாயி ஈசியாவும் இருக்
ஆமா
செரிங்க தோழி செரிங்க ம் நாளைக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன் சமையல் பிரச்சனையை பெரும் பிரச் பிரச்சனையா இருக்கு தோழி எட்டு மணிக்கு தான் தோழி எழுந்திருப்பேன் ரொம்ப முன்னாடி நான் எந்திரிக இருக்கிறது அது பிரச்சனை இல்லை
லீக் ஆனா ஸ்கூல்ல இருந்ததுன்னா கொஞ்சம் நேரமாவே எந்திருக்பேன் ஆ வழி இல்ல ஆமா நம்மளுக்கு அவங்களுக்கு விட இப்ப நம்மளுக்குமே அடுத் அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம்தா நேரமா எந்திரிக்க வேண்
ம் கால டிஃபனு மதியம் சாப்பாடு எல்லாமே செஞ்சு
ஆமா உம் ம் அதுக்கப்பொற பார்த்தா கொஞ்ச ப்ரீ டைம் இருக்கு இருந்தாலு அந்த காலைல தூக்கந்தா இதாயிரும் ஹம்
தோழி ம் அதுனால இருந்து தோழி எனக்கு ஹ்ம் ஸ்கூலுக்கு எல்லா வாங்கிட்டீங்களா தோழி பேக்கு
அஹ் எல்லாமே வாங்கியாச்சுங்க இப்பதா ஒரு டூ டேஸ் முன்னாடி போயி எல்லாமே வாங்கிட்டு வன்ட்டோம் இனி என்னா அவங்களுக்கு ஷூ சாக்ஸ் சு அந்த மாரி மட்டு வாங்கணும் மற்றது பேக் டிபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் இல்ல ஆ புக்ஸ் களா அட்ட போடறது எல்லா முடிச்சாச்சு பய அப்டின் பண்றது
சரிங்க தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி நானே பேக் ஆர்டரு போட்டு இன்னு வர்ல தோழி சண்டேதா வரு போலருக்கு அஹ் மீதி எல்லாம் எல்லா வாங்கி வச்டேன் தோழி எல்லாமே ரெடியாதா இருக்கு பார்த்தே இங்க எல்லாம் முடிஞ்ருச்சு சரி ஓகே முடிஞ்சட்டு எ எப்படி சொல்றது நல்லதல்லா போயிடுச்சு இங்க எங்களுக்கு ஒரு கடைதா தோழி அந்த கடையிலதா பேக் நல்லாயிருக் கும் அந்த கடையில பாம் பாதி சேலாயிட்டு சேரி பரவாயில்ல நம்ம இதுல ஆர்டர் போட்டுருக மீதி எல்லாம் பிராண்டட்லா இருக்குல தோழி அதுனால இதுல ஆர்ட்ரு போட்டச்சு தோ
டச் பண்ணாம வாங்கும்போது ஒண்ணு
இது வரைக்கும் எதுவும் ஆனதில்ல தோழி சரி வந்தா பார்ப்போம் போங்கிறவரை நம்
ஓகே உம் சரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு தானே அந்த அளவுக்கு புக்ஸ் எதுவும் எடுத்துட்டு போக மாட்டான் ஹ அத கொஞ்சொ வாங்கி வச்சிருவாங்க ஃபர்ஸ்ஸாண்டங்க போது கொஞ்சம் புக்ஸ்லாம் எங்க பாப்பாக்குனே பஸ்ட் ஃபர்ஸ்ட்ஸ்டேண்டர் வரை ஃபுல் அண்ட்ஃபுல் ஒரு ஏதோ ரெண்டு மூணு புக்கு தான் கொண்டுட்டு போன ஃபுல்லா வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க செகண்ட் ஸ்டாண்டர்டு, யே கொஞ்சம் அ ஹெவி ஆயிருச்சு வாங்கி வைக்கிறது இல்ல
ம்ம்ம்
உள்ள
அதான் சொல்லிய தான் சொி இங்க வாங்கிவைப்பாங்க ஸ்டாண்ட் அதனால பிரச்சனை நல்லத்தோழி அது மாதிரி எல்லாபுக்கையும் உடனே கொடுத்து தர மாட்டாங்க ஃபஸ்ட் டேர்ம்க்கு உள்ள அது மட்டும் தான் தருவாங்க ஆஹ் அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் நம்மளை கூப்ட்டு அதுக்கப்புற தான் தருவா அதனால அந்த அளவுக்கு வெயிட்டும் இரு
வெயிட்டா இருக்காது ஓ உங்களுக்கு செகண்ட் டேர்ம் இப்ப தரமாட்
தரமாட்டாங்க அப்புறந்தா
நீங்க அப்ப வந்து ஃபீஸ் பே பண்ணாதா அடுத்து தருவாங்க ஓகே இல்ல சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டேம் ஃபீஸே வந்து செகன்ட் டேம்க்கு ஃபீஸ் பே பண்ணாதா புக்ஸ் தர்றாங்க அ என் ஃப்ரெண்டோ த பொண்ணு அப்படிதா ஆ அந்த உன்னு ஆனா இல்லா டென்த்து டென்த்தோ லேவெந்தோ நைந்த் முடிச்சு டென்த்னு நினைக்கிற பெரிய க்ளாசு அந்த பொண்ணுக்கு அப்படிதா சொல்லலிட்டாங்க நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டு புக்ஸ் வாங்கிக்கங்க அப்படின்ட்டாங்க சில ஸ்கு ஸ்ட்ரீடான க்கு
ஆமா ஆமா எங்கேயுமே அவங்களுக்கு அஹ் ஆஹ ஓணட்டோமா கட்டலான் தோழி ஃபீஸு ப்ச் இதே நம்ம ஒரே டெர்ம்மா கட்னா கொஞ்சோ கம்மி பண்ணி ப்பாங்க அதனால நா ஒரே டெர்ம்லயே கட்டிட்டே ம் ஆமா கம்மி பண்ணி பாங்க ஆமா ஆஹ் நல்லா கட்டியாச்சு சரி அதுக்கப்புறம் நடுவுல ம் ஆமா கட்டிட்டோ அதனால ஒன்னும் பிரச்சன இல்ல தோழி அது கரெக்டா தந்துருவாங்க இங்க
ஓகே
தோழி உங்க கூட பகர் பேசினது ரொம்ப நெறயா பகர்ந்துக்கிட்டேன் தோழி
யா ஓகே ஓ இ ஆஹ் நீங்க நாளைக்கு என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க
கண்டிப்பா
ஓகே ஆஹ் நாளை ஆஹ் ஓகேங்க நாளைக்கு செரி நாங்க வெளிய போலான்ட்டு இருக்கோ ஹ ஓகே ஹ் ஓகேங்க சரி நா உங்களுக்கு நாளைக்கு நாங்க போயிட்டு வந்ட்டு கால் பண்றேன் பேசலாம் ஓகே